வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நலமா தோழி
ஏ நல்லா இருகே தோழி நல்லா இருக்கீங்ளா டக்கிறன் ந அந்தக்க போய உம் என்ன தோழி பண்ணிட்டு இருக்கீங்க
கொழந்தைகளோட சத்தம் அ தோழி இப்பதா மகனுக்கு பாடோ சொல்லி கொடுத்து முடித்தேன் தோழி
ஓ செரி செரி மத்தியான உணவெல்லா மு வந்துருச்சிங்ளா
இனிமேதா தோழி இப்பதா தயார் செய்து முடித்தேன் மதிய உணவு ஒரு பன்னென்னு பன்னென்டு நுப்பது மணி போல சாப்டுவோம் தோழி தோழி கேக்குதா உங்களுக்கு ஆமாந் தோழி நீங்க அப்டி தோழி ஆ சொல்லுங்க தோழி என்ன சமயல் தோழி
இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒண்ணு செய்யல ம்மா வெயிலுக்கு இதமா சாப்ட்டுக்கோ அப்டின்னு சொல்லி சாப்பாடு ரெடி வ
உம் சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆ சரிங்க தோழி அப்றோ என்ன பண்ண என்ன பண்றாங்க கொழந்தைங்க
இப்ப கொழந்தைங்க இப்பதா பாடம் படிச்சு முடிச்சாங்க தோழி
ஓ விளையாட சென்றுட்டாங்க ஆனா வெயில் அதிகமா இருக்குல்ல தோழி ஏ பிள்ளைங்கள வெளியில எங்கேயு அனுப்புறது கெடயாது
உம் உம்
ஆ வந்து வெளயாடுறது போறது வர்றது எல்லா வீட்டுக்குள்ளயேதா
உம் சரிங்க
இப்ப அவுங்களுக்கு உ அந்த ம எப்டி அவுங்ளுக்கு ஒரு ஐடியாவோட வேலப் பாப்பாங்க ஆ திடீர்னா அவுங்ளுக்கு ஏதாவுது யோசன வந்துச்சுனாக்கா சண்ட போட்டு கெடப்பாங்க தொல்ல பண்ணாத வரைக்கும் தொல்ல பண்ணம நல்லா வேளாடுவாங்க இப்ப பாருங்க காலேல இங்க நா வேல பாத்துட்ருக்க பெரியளவுல எந்த தொல்லையு பண்ணல அவுங்க உண்டு அவுங்க வேல உண்டுன்னு வேளாண்டுட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா அந்த தொல்லைய ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டு வேற என்னப் தொல்லன்னா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கெடப்பாங்க
ஆ சகோதரர் சகோதரிகள்னாலே அப்டி தானே தோழி ஏன்னா இங்க எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பையன்ந்தா பாத்தீங்கன்னா அவனுக்கு விளையாட ஆள் இல்லயேன்னு அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான் தோழி பாத்தீங்கன்னா எதிர் வீட்டு பொண்ணிருக்கும் அந்த பாப்பா கூட வேளையாடுவா தோழி
அ அம் ஆமா இதுதா வந்து இப்போ
பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரோந்தா வேளாட் டு வாங்க ஆ கொஞ்ச நேரோதா வேளாடுவாங்க அதுக்கப்றோ அவுங்களுக்குள்ளேய சண்ட வந்துரு பாத்
ஆ இப்ப காத் இப்போ எழுந்து இப்போ வந்து ஒழுங்கா நல்லா வேளாண்டுட்டு இருந்தாங்க
அ அ அ ஆ
திரும்ப இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஆ சண்டைய போறதுக்கு கீழ்
அப்டியா தோழி செரிங்க தோழி நீங்க இப்ப இந்த முட்ட கோஸ் பொரியல பத்தி சொல்லுங்க தோழி உங்களுக்கு எப்டி செய்யத் அப்டின்னு சொல்லுங்க
ஆமா அது என்ன முட்டகோஸ் பொரியல் எப்டி செய்யணு அப்டின்றது எனக்குத் தெரியாது அ அப்போ வந்து என்னோட நா இப் எப் எப்டி செய்ணுன்டு நா பேய் கேட்ட அ அதாவது எங்க வீட்ல வந்து எங்களுக் தெரியாது நிஜமாவே அது எப்டி செய்வாங்க சொங்க அப்டின்ற அது எனக்கு தெரியாது அத எனக்கு இல்ல ஆனா அன்னைக்கு நானா எங்க மாமியாரு அ அவங்க செய்யு போது பாத்துருக்கே நானு அ இருந்துமே எனக்கு வந்து அது எப்டி செய்வாங்க மேவுல சுத்தமா இல்ல அ அப்புறோ போய் எங்க ம் எங்க நாத்தனர்ட்ட போய் கேட் நா எப்படி செய்யறது
அ அ அ
ரொம்ப அவமானமா போயிடுச்சு சொல்லப்போனா முட்டைக்கோசு இன்னமா ஆ சொல்லிக் கொடுத்தாங்க இப்போதுமே சொல்லுவாங்க உங்களுக்கு முட்டைக்கோசு பொரியல் சொல்லடுத்த நானே மொத மொதல்ல அப்டின்ட்டு சொல்லுவாங்க இப்ப நெனெச் ச்சாலு எனக்கு அது தெரியா என்ன ஊத்திட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடல பருப்பு ஆ அத போட்டு டு கொஞ்சோ நல்லா வருக வச்சட்டு அது அதுக்கப்புறோ அம் ஆ வெங்காயோ இருக்குல்லையா வெங்காயோ அத பத் பச்ச மெளகா சேரத்துக்க சொன்னாங்க வெங்காயோ பச்ச மெளகா போக்குல அது கொஞ்சோ நல்லா வ ரொம்ப வதங்கமா கொஞ்சோ லேசா வதங்னது அப்புறோ அதுல வந்து நம் ம இது போட சொன்னாங்க என்ன முட்ட கோசு ஆமா முட்டை கொசு கருப்புல பச்சமள ஆ வெங்காயோ போட்டதுக்கு அப்புறோ முட்டைக்கோஸ் போட்டுட்டு அது மேல மஞ்சத்தூள் போட் டுவு ம கொஞ்சோ வதங்கினதுக்கு அப்புறோ நீங்க அப்டி கூட எடுத்துக்கலா அதாவது மஞ்ச தூள் போட்டு கூட செய்யலாம் இன்னும் ஒன்னு மஞ்ச தூள் போடாம கூட ஒன்னு செய்யலாம் அப்டின் சொல்லியிருந்தாங்க ஆ அப்ப அதுலயே வந்து நம்ம கேரட் இருக்கு இல்லைங்க கேரட் மே அது கலந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப மெலிசா திருவிட்டு அத கூட போட்டு செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அப்டின் சொன்னாங்க ஆ இதெல்லாம் வந்து என்னோட நாத் தனாரு எனக்கு சொல்லி கொடுத்ததுதான் இப்பவும் நா அத ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கறேன்
அப்டியா தோழி
ஆமா அது அது ரொம்ப சிம் இப்பலான ஒரு முட்டை கோசு சாப் சாப்பாடு இல்லையா அதுலே ஆமா கடைசில தேங்கா துருவல் சேக்கணும் ஆ இ அது ஒரு வருஷம் வரும் இப்ப ஈஸியா செய்யக்கூடியது வந்து நம் மக்கு தெ தெரியல அப்படின் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சி ஏ
ஆ ஆ ஆ ஓஹோ ஓ அது முதல் முதலா திருமணம் ஆகி வந்து செய்யறப்பங்கிறது கொஞ்சம் மன சு கஷ்டமா தா இருக்கும் தெரியலங்க போது என்னடா நம்ம இவ்ளோ நாளு இருந்தும் அத
ஆமா ஆமா மொத மொதல்ல செய்யும்பொழுது ஆ என்னடா அது நமக்கு தெரியலையே அப்டின்ற ஒரு ஒரு மாரி இருந்தது அது
ஆ ஆ ஆ ஆ இல்ல இல்ல புரியுது தோழி உங்களுடைய அந்த உணர்வு வந்து இப்ப வந்து புரியுது வந்து ஆ இவ்ளோ நாள் இந்தும்
திட்டனாங்க எங்க மாமியார் கண்டிப்பா ம்ப திட்டனாங்க ஒரு முட்ட கோசு பொறியல் கூட செய் தெரலையா ஒனக்கு அப்டினு சொல்லி சத்தம் போட்டாங்க அ உம் அதே மாரி என்ன சூழ்னிலைகலா து இருந்ததுன கல்யானாபண்ற புதுசு இல்ல ஆனா இப்ப அந்த மாரி இல்ல ஆமா தயாராயிட்டே ஆனா வந்து இன்னு மீன் ஆயிடா இப்ப மாமியார் கூட இருந்த அப்டின்னா நறைய விஷயங்கள் நா கத்துந்திருப்பே இப்ப எங்க மாமியார் வந்து நல்லாவே சமைப்பாங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க ஆ அவங்களுக்கு வயது ஆயிடுச்சு ஆனா வந்து இப்ப இப்போதைக்கு வீட்டுல ஐம்பது பேர் வந்தாலு சமைச்சு போடுவாங்க
ம் ம் ம் பராவில்ல தோழி இந்த காலதுலயே நீங்க வந்து மாமியார் கூட இருந்தா என்ன கத்து பேன்னு சொல்றீங்களா நறைய பேர் அந்த மாரி இருக்கட்டங்க பாத்தீங்கன்னா தோழி
ஆமா ந அதுதா சொன்னே த்தா கொமர்ருக்கிலே
ஆமா ஆமா மதினி ம் ம் ம் ம்
இது இப்ப இப்பா நா யோசிப்பே அட அட இவங்க கூட இன்ணுகொஞ்சநாள இருந்த லைட்டந்துருக்கலா அப்பயு என்ன பாப்பாவ பத்தினா ரெண்டாவதுதா படிக்கிறாங்க ஆறா வகுப்புதா ஆறு மணி அவங்க சமைக்கும் போது குடுக்கி வச்சு மேல கிச்சன்ல உக்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க சாப்டுங்க அவங்க பிள்ளைங்களுகு எப்டி சொல்லி குடுத்ருப்பாங்க அப்டின்னு பாத்துக்கோங்க
ஆ ஓஹோ சரிங்க சரி சரிங்க சரி இந்த மாதிரி சொல்லி் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷய என்ன சொல்லி சில பேர்லா சொல்லியே கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்குள் தெரிஞ்சத நாமலே வச்சுப்போ அவங்க உங்ளுக் சொல்லிக் கொடுத்தா அவுங்க பெரிய ஆளாயிடுவாங்க அவுங்க நல்லா சமையல் பண்ணிடுவாங்க வீட்ல உள்ளவங்களலா அவுங்க பக்கம் சாஞ் இருவாங்க
ஆ அப்டின்ற எண்ணோ இருக்கும் பாருங்களே உண்மயே அதுதா அ எங்க போயி
அப்ப என் என்னுடைய மாமனார் மாமியார் பாாரத்தீங்கன்னா நல்லா சமைப்பாங்க ஆனா எங்களுக்கு சொல்லியே தரமாட்டாங்க தோழி எங்க நாங்க சமைச்சுட்டோனா என்னுடைய கொழந்தனார்லா எங்க அண்ணி எதோ சாப்ருவாங்களோ அப்படிங்கிறனாலே அவுங்க வந்து சமையல் சூப் சூப்பரா செய்வாங்க தோழி ஆனா சொல்லி தரமாட்டாங்க தோழி கிச்சன் பக்கமே அடுப்பரங்கரை பக்கமே பக்கமே வுடமாட்டாங்க தோழி
ம் ப பாருங்ளே இப்ப இவ்ள நேரம் பாத்ரூம்ல போய் இப்பதா சட்டயெடுத்து போட்டாங்க இப்பதா ஒரு அஞ்சு நிமிஷ கூட ஆவுல சட்ட சட்டய போட்டு அஞ்சு நிமிஷ கூட ஆக ல போய் நெனச்சிகிட்டு தொப்ரையா நிக்கிறாங்க பாத்ரூம்ல எப்டி இந்த மாரி பண்ணா என்ன கோவ வருது
டியா தோழி ஆமா தோழி ஆமா தோழி அப்புறொ அடிக்கதானே தோழி செய்ய வேண்டிதா இருக்கு ஆ ஆ க்க தெரியாது ஆனா போய் நின்னு வெளாண்டுட்ருக்குறாங்க
பாத்ரூம் அந்த க இவ்வளோ காரண எங்க பெரிய பாப்பாதா அவுங்க போய் இந்த பாத்ரூம தெறந்துட்டு அவுங்க போய் தண்ணி புடிக்க போனனால இவுங்களு பின்னாடி போயி தொப்பரயா நனஞ்சு நி சளி புடிச் சுருக்கு இப்ப பாத் ரும்ல பொழுதுக்கு வெளாண்டு வெளாண்டு எங்க வீட்ல வெளாற வெளாறது என்னனா தண்ணி பிடிச்சு வச்சு வெளாற து ஃப்ரிட்ஜ தெறந்து வச்சு வெளாறது இந்த அதுக்குள்ளும்
ம் ம் ஓஹோ அப்டி இருந்தா அடிக்கடி சளி பிடிக்கும்ல தோழி சளி இருமல் வந்துரு
அடிக்கடி சளி சளினு ஆ போவா
ம் ம் ம் ம் என்ன பண்றது தோழி கொழந்தைகள்னாலெ அப்டிதா பண்ணிட்ருக்குங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி சளிபுடிச்சு இருமல் வந்து
ஹாஸ்பிட்டல்ல அவுங்ளே திட்டுவாங்க
ஆ ஆ ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி
எ தோழி
எங்க மாமியார் வந்து பாத்தீகன்னா
இருக்கும்போது வந்து நமக்கு நல்ல சமைக்க கத்துக்கிட்டோனாக்கா அ கல்யாணம் பண்ணி போகும்போது இருக்காது அ நீங்க சொல்ற மாதிரியே அவக்கத்து அவ வேல செய்றா நம் பாருங்க நம்ம ஃப்ரியா கல்யாணம் பண்ட்டு நம்ம இருந்துர்றோ ஆனா வந்து செரமோன்னு பாக்கும்பொழுது அது கொஞ்சோ செரமமாதா இரு
அ செரமோ தோழி இன்னொன்னு நம்மளுக்கு அடுத்து நம்ம ஆ கொழுந்தனார் அவங்களுடைய மனைவி வந்தாங்கன்னா தோழி அப்போ வந்து நம்மளுக்குள்ள ரொம்ப ஆ என்ன சொல்றது ஒரு மாரி மனசு கஷ்டப்படுந் தோழி அவங்க நல்லா சமையல் செய்வாங்க நம்மளுக்கு தெரியல நம்மள உ தாசினப்படுத்துவாங்க அப்டி எல்லா ஒன்னொன்னல்லா வரு தோழி பிரச்சன எல்லா வந்து அந்த இதுல நா கொஞ்சோ தப்புன்னா தோழி வந்து ம் அப்றோ அப்படியா தோழி எனக்கு இப்ப வந்து ஆரம்பத்துல இருந்தே சமையல் தெரியு அ ப்படியா தோழி சேரி சேரி அ அது வரைக்கு குடுப்பனைதான்
கொழுந் இல்ல இல்ல ஏன் கொழுந்தனாருக்கு கல்யாணோ ஆனவுட்னயவே நாங்க வந்து தனி போய்ட்டோ
அப்பிடியா தோழி ஆ செய்யறது எங்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா தோழி அப்பிடிதா இருந்துது ம் தோழி கேக்குதா உங்களுக்கு நா பேசுறது கேக்கு ஆ சொல்லுங்க தோழி ஆ எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா தோழி எனக்கு ஓரளவுக்கு சமையல் செய்ய தெரியு தோழி அதனால நா பாத்துட்டே எனக்கு அடுத்து வந்த பொ பொண்ணு இருக்காங்கல்ல தோழி அவங்களுக்கு வந்து சமையலே தெரியாது அப்போ அவங்க ரொம்ப கஷ் ஆமா தோழி அதுக்கு அடுத்த கொழு ஒரு பொண்ணு வந்தப்ப அந்த பொண்ணு வந்து எல்லாமே செய்யு சைவோ அசைவோ எல்லாமே செய்யு அப்ப அந்த மூணாவதா வந்த மருமக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுது அத்த அவங்களதா பாராட்டுறாங்க நம்மள ஒண்ணுமே சொல்லவே இல்ல நம்ம சமயல் த்துக்கணு இந்த நிமி ஷோ வரையு அங்க அவங்க அந்த ஆர்வத்தோட கத்துக்கிட்ருக்காங்க இல்லன்னு சொல்ல முடியாது தோழி வந்து ஆனாலு அந்த ஒரு குடும்பத் துல வந்து நம்ம எல்லாரு ஒற்றுமையா இருக்கிற ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு தெர்லைங்கும் போது ஒரு சில நேரங்கல்ல பாத்தீங்கன்னா என் மாமியார் பாத்தீங்கன்னா கடு இமு கடுமையா பேசுவாங்க பாத்தீங்கன்னா இது கூட தெரிலையா இது கூட தெரிலையா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சின்ன சின்னவதா வீட்ல கெத்துன்ட்டு அப்டின்னு சொல்லி ஆமா ஆமாந் தோழி அதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இரு க்கு நம்ம அம்மாவா இருந்தா நம்மள விட்டு குடுக்கவே மாட்டாங்கல்ல தோழி
ஆமா கண்டிப்பா அது வந்து ரொம்ப மனசுக்கு அது மாரியான சூழ்நிலைல கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந் திரும்பி நம்ம காதுக்கு திரும்ப வந்துரும்
வந்துரு தோழி அதுதா ஒரு பெரிய விஷ் யமே பாத்தீங்கன்னா இது நம்மள மற ச்சு பேசுவாங்கன்னு நெனைப்பாங்க கடைசில அது நம்ம செய்தி எப்படியு எங்கயோ யார் மூலியமாது நம்மளுக்கு வந்துரு
வந்துரு அது வந்து ரொம்ப வந்து மனசுக்கு செரமமா போயிரு ம் ஆமா ம்
சரிங்க தோழி ம் கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி தோழி அங்கதா வாங்கன்னு சொன்னா கேக்குறி